கம் தோழி
வணக்கம் நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லாருக்கீங்களா
நல்லா இருக்கே தோழி நல்லாருக்கே இன்னிக்கு நம்ப என்னா தலைப்பு பத்தி பேஸ்லாம் தோழி
தலைப்பு பத்தி பேஸ்லான்னு எதாது இருக் கா
உம் நம்ப சென்ற அண்மையில் சென்ற சுற்றுலா பத்தி எதாது பேசலாமா தோழி
கண்டிப்பா தோழி பேஸ்லாமா நா இப்போ லாஸ்ட்டா போன சுற்றுலா வந்து ராமேஸ் வரம் போனோ சோ அங்க அங்க வந் உம் இதுலதா ரயில் பயணோதா சோ நைட் ட்டு ரயில் பயணோ ஏறி காலைல அங்க போய் எறங்கி காலைல போனோனயே அப்டியே கா அதுல இருந்து அப்டியே பஸ் ஸ்டாண்டு போயி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்டியே இப க கடலுக்கு போயி நல்லா குளிச்சிட்டு எல்லா பண்ணிட்டு அப்பாக்கு திதி பண்றதுக்காக போனோ சோ அப்டியே பண்ணிட்டு எல்லா பண்ணிட்டு அப்படியே ஆடி நா நானிகெலருல எல்லாத்துலயு குளிச்சுட்டு மொத்தோ இருவத்தொரு கெணரு இருவத் ரெண்டு கெணறு இருந்துச்சு ஒவ்வொரு இதுக்கு நடந்து போயி ஒவ்வொரு இதுல அப்டியே வாளில தண்ணி ஊத்தும் போது சோப் நல்லா இருந்துச்சு நல்லா நல்ல எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பசங்க எல்லாரு போயிருந்தமா எங்ளுக்கு கொஞ்ஜோ ஊத்துங்க எங்ளுக்கு கொஞ்ஜோ ஊத்துங்க இன்னோ ஊத்துங்க அப்டின்னு சொல்லி அது வந்து ஒரு நல்ல நல்ல அனுபவமா இருந்தது சோ எல்லாரு சம் மூனு ஃபேமிலி போயிருந்தோ சோ தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி வீட்டுக் காரு அம்மா தம்பி எல்லாரு சேந்து ஃபேமிலியா பொயிருந்தோ சோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பொயிட்டு வந்து சாமி பாத்துட்டு நல்லா மனசார சாமி பாத்துட்டு கூட்டோ பயங்கர கூட்டோ மனசார சாமி பாத்துட்டு அப்டியே திரும்ப எடத்துக்கு வந்துட்டு ட்ரெஸ் எல்லா எடுத்துட்டு திரும்ப நைட்டு அப்டியே ஒரே நாள் ஒரே நாள் ட்ரிப்பு தா சோ மார்னிங் போனோ திரும்ப நைட்டு அதே மாரி நைட்டு ட்ரெயின் ஏறி திரும்ப மார்னிங் இங்க வந்த மாரி
ஓ சரிங்க தோழி அருகில இருந்த தனுஷ்கோடி மத்த எடங்களுக்கெல்லா போனீங்களா தோழி
தோழி தனுஷ்கோடி போனோம் அப்புறம் வந்து லைட் ஹவுஸ் போன கலங்கரை விளக்கம் அங்க மேல இருந்து நம்ம வியூ பாக்குறது சூப்பரா இருந்துச்சு தனுஷ்கோடி போனோம் அங்க
கும்கல் அதெல்லாம் பாத்தீங்களா
ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல அங்க ரொம்ப இது பண்ணல விடல அதனால புல்லா வேலை நடந்துகிட்டு இருக்கு அதனால ரொம்ப இதா பாக்க முடியல கூட்ட வேற பயங்கரம் டைமிங்கும் ஒத்து வரல கோயில சாமி வெளில வரவே ரொம்படைம் ஆயிருச்சு சு சோ அதுக்கப்புறம் எங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சி ஒரு ரெண்டு மணி நேர த்ரீஹவர்ஸ் தான் இருந்துச்சு டூஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தான் இருந்துச்சு அதுல அப்டியே போற வழில பாத்துட்டு திரும்ப நைட் ட்ரெயினுக்கு வரணுன்றதுனால இது பண்ண முடியலை
ஓ! சரிங்க
இருட்டாயிருச்சு பசங்கள திரும்ப நம் வர்ற வழியில அந்த பழைய தனுஷ்கோடியில அந்த பழைய இது மாரி எல்லாம் இருக்குல்ல கல்லு மாரி இது மாரி அங்க ஒரு பீச் இருக்கும் இல்லையா சோ அங்க போய் அங்க பசங்க ஒரு ஒரு மணி நேரம் ஒன்ற மணி நேரம் விளையாண்டுட்டு வர மாட்டேன்டாங்க அதனால எங்களுக்கு அங்கயே டைம் ஆயிரூச்சு அதுக்கப்புறம் திரும்ப ட்ரெயினுக்கு வரணுமேனு சொல்லி சி இல்ல வந்துட்டோம் அதனால ரொம்ப இது பண்ண முடியல ரொம்ப டையோம் இல்ல பட் ஆனா நல்ல ட்ரிப் எல்லா ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு
ஓ இதுல என்ன ஒரு ஒற்றுமை அப்படின் நா நாங்களும் வந்து அதே எடத்துக்கு தான் போனோம் தோழி ஆமா தோழி மாமனாருக்கு திதி குடுக்கறதுக்காக போன மாசம்தான் போனோம்
ஓ நல்லது நல்லது நாங்களும் அப்படிதான் போன மாசம் எங்க அப்ப பாக்காக போனோம்
ஓ மூன்று நான்கு இந்த தேதிக்கு போன மாசம் அங்க இருக் கோம்
ஓ நாங்க அதுக்கடுத்து வாரம் போனோம்
ஓ சரிங்க சரி நாங்க வந்து ஒரு நாள் தங்கி இருந்திருந்தோம் மொதல் நாள் உடனே வந்துட்டு போய்ட்டோ போயிட்டு அடுத்த நாள்ல திதி வந் ந்து ஆறு மணிக்கு நமக்கு நேர குடுத்துருந்தாங்க தோழி அதனால ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே அங்க ஒரு ஹோட்டல் இருந்துச்சு இல்ல தோழி ரயில்வே ஸ்டேஷன் விட்டு தாண்டி வந்தோம்னா அங்கேயே வந்து வந்தவுடனே அங்கயே ஒரு விடுதி வந்து இருந்துது ஆமா தோழி அங்கதா ஒரு நாள் தங்கி இருந்தோ அதுக்கப்பற வளத் ம நீங்க சொன்ன எல்லா இடங்களு பாத்துட்ட ஆனா எனக்கு கடல் வந்து ரொம்ப பிடிக்கு அதனால மொதல் நாள் அடுத்த நாள் மொத்தம் மூணு மணி நேரம்
உம் உங்களுக்கு வந்து ரெண்டு நாள் இருக்கறதுனால ரொம்ப நேர ட்ட இருந்த மாரி இருக்கு எங்களுக்கு வந்து அந்த கெடைக்கிற அந்த ஒரு மணி நேர ரெண்டு மணி நேர
நிச்சயமா மூணு தடவ க கடல்ல போயி ஒவ்வொரு தடவையு ஒவ்வொரு மணி நேர வந்து செலவிட்டோ வீட்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட் டாங்க என்ன என்ன கடலருந்து வீட்டு வரதுக்கே ஏன்னா எனக்கு கடல்ன்னா ரொம்ப புடிக்கு வரவே மாட்
ஐயோ அம்மாவுமே திட்டிக்கிட்டே இருந்தாங்க கால்ல கோயிலுக்கு போயிருக்கோ திரும்ப வீட்டுக்கு போணு திரும்ப எங்க க
ஆ ஆ அந்த தீர்த்த இருவத்தி ரெண்டு தீர்த் தம் முடிச்சதுக்கப்பற வெளயாட போக்கூடாதுன்ட்டாங்க இருந்தாலு ரொம்ப பிடிவாத பிடிச்சு சாய்ந்தரமா வந்து பரவால்ல இன்னொரு தடவ போயிட்டு நாளைக்கு மறுப்படி கோயிலுக்குள்ள போயிக்கலா அப்டின்னு சொல்லிட்டு வெள வெளையாட போயிட்டோ அப்றோ அங்க அந்த ஃபோட்டோஸ்ஸெல்லா எடுத்துக்குடுத்தாங்கல்ல தோழி அந்த கடலுக்கு நடுவுல அங்க வந்து ரெண்டு ஃபோட்டோ எடுத்தோ நாங்களுமே இந்த தடவ தனுஷ் கோடி போகல போன வருஷோ போனப்ப போயிருந்தோ இந்த வருஷோ வந்து திதி குடுக்கறதுக்கு க்காக போயிருந்தனால மதியோ ஒரு மணி ட்ரெயின் தோழி அதனால வந்து கோயில் சுத்தி வர்றதுக்கே நேரமாயிடுச்சு அதனால போகல ஆனாப் போன வருஷோ வந்து தனுஷ்கோடி அந்த மிதக்கும் கல்லு அந்த மாதிரி ஒரு பத்து இடங்களுக்கு வந்து து வேன் அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு போயிருந்தாங்க போன தடவ நாங்க வந்து ஐம்பதுல இருந்து ஒரு நூறு பேரு பக்கோம் ஆஹ் போயிருந்தோம் தோழி எங்களுடைய சொந்த பந்தம் எல்லாரும் சேர்ந்து போயிருந்தோம் இந்த தடவ நானு என்னோட அக்கா எலாம் என்னுடைய மகன் மூணு பேர் மட்டும் போனோம்
சரி சரி கரெக்ட் அந்த மாதிரி நெறைய பேரு போகும் போது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உம்
ஆஹ் அது வந்து வந்து என்னன்னா ஐந்து தலைமுறை தாத்தாக்கள் வீட்டுல இருக்கிறவங்களோ பல சோதனைகள் உட்பட்டுட்டே இருக்கிறனால எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை போயிட்டு வர சொன்னாங்க அதனால அப்பிடி வந்து இது ஒரு தடவை வந்து போயிட்டு வந்தோம் தோழி ஆமா தோழி அதுவே ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஒருவ ஒரு தடவ தான் வந்து அந்த மாதிரி அமைஞ்சது
இந்த மாதிரி ஒரு கட்டாய இல்ல இந்த மாதிரி ஒரு கட்டாயம் வந்தா தானே நம்ம அந்த மாரி யோசிக்கவே செய்யறோம் இல்லைன்னா எல்லாம் அவங்கவுங்க
அவங்கவுங்க இதுல அதாவது தனியா ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் தோழி எல்லாம் நல்லது கெட்டதுமே வந்து அந்த குரூப்ல வந்து போடுவாங்க ஆஹ் வருஷத் த்துக்கு ஒரு முறை வந்து ஏதாவது ஒரு சுற்றுலா தலம் போலாம் அப்படின்னு சொல்லி அந்த குரூப்ல போடுவாங்க விருப்பப்பட்டவங்க நம்ம இதுல வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் தோழி அந்த மாதிரி ஆஹ் நிச்சயமா சொந்தத்திலயே யாராவது ஒருத்தர் அதை எடுத்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அவங்க கிட்ட நம்ம வந்து பணம் வந்து குடுத்துர்ர தோழி அந்த மாதிரி ஆஹ் ஒரு கம்பார்ட்மெண்டே ஃபுல்லா புக் பண்ணி போயிட்டு வந்தோம்
நல்லது நல்லது நல்லது நல்லது ஆனா கடலுக்கு போயிட்டோம்னா அது வரவே மனசுருக் காது நம்ம நெனைப்போம் சும்மா போய் பாத்தட்டு மட்டும் வந்துடலாம் அப்டின் ஆனா போனால் கால் நினை க்காம வரவே முடியாது
நிச்சயமா தோழி அப்புறம் இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க போனும் மீன் குள்ள த்தி பகவதிய அம்மன் கோயில் கேள்விப்பட்றிருக்கீங்களா கேரளா சைடல அங்க வந்து து சில வேண்டுதலுக்காக தங்கை வீட்ல இருந்து போயிருந்தாங்க அப்புறம் நாங்களும் அவங்க அங்க வீட்டுல இருந்தநாள செரின்னு சொல்லிட்டு அங்க போயும் தோ தோழி நாங்க வந்து பாபா கோயில் வீட்லயே வச்சிருக்கோம் ஆஹ் சில வழி படைகள் இருந்தனால அவங்க போலான்னு சொல்லிட்டு போயிருந்தோ அதாவது நமக்கு நம்ம செய்யக்கூடிய தொழில்ல ஏதாவது தடங்கள் இருந்தாலோ அல்லது பொருளாதாரத்துல தடங்கள் அல்லது து அ அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அந்த கோயில்ல வேண்டுதல் வெச்சுட்டு ஆஹ் இல்லங் திருச்சம்பழம் வந்து பைரவர் கோயில் வந்து அங்க தனியா இருக்கும் தோழி ஆஹ் மீன் குளத்தி அம்மன் கோயில்லயே இன்னொரு பிரகாரத்துல வந்து பைரவர் கோயில் இருக்கும் அங்க வந்து நம்மளுடைய ப்ச் நம்ம சொல்லுவாங்கல்ல சனி பெயருச்சி குரு பெயருச்சி ச்சி அந்த மாதிரி அதனுடைய தாக்கம் ப்ச் குறையணு அதனால பாதிப்பு அதிகமா காமிக்குது அப் அப்டின்னா அந்த பைரவ சந்நிதியில வந்துட்டு பாலும் எலுமிச்சம்பழமும் வெச்சு வேண்டி க்காங்க தோழி அது அவர் அவர்களுடைய நம்பிக் கிய பொறுத்தது ஆஹ் தங்கச்சி இப்போ போயிட்டு வந்து நல்லா இருக்குங்கறனால அங்க விடுமுறையில இருந்தனால என்னையும் மகனையும் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனாங்க ஆனா போயிட்டு வந்து ஓரளவுக் உ நல்ல மாற்றங்கள் தான் இருந்துது நா மத்ததெல்லாம் பெருசா இது பண்ணல ஒரு இளம் அச்சம்பளம் மட்டும் வாங்கி சாமிட்ட கும்டுட்டு வீட்டுல வெச்சுக்கிட்டேன் அவ்வளோதா அஹ் ஆனா வந்து நிச்சயமா அது வந்து அதனா லையா இல்ல குருப்பெயர்ச்சினாலயான்னு எனக்கு தெரிய ஆனா ஏதோ சில நல்ல மாற் றங்கள் தெரிஞ்சுது செரி எதனால நடந்தாலு செரி ஏதோ நல்லது நடந்தா சேரி அப்டின்னு சொல்லிட்டு ஆமா தோழி அதனால அது எதுவு இது பண்ணல நிச்சயமா அதாவது அமாவாசை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு வந்து து நம்ம பூஜை பண்ணுனம்னா ஆஹ் கொஞ்சோ சக்தி அதி அதிகோங்கிற மாதிரி சொன்னாங்க ஆஹ் செரி நம்ப நா நான் நா வந்தது மெடிடேஷன்ல எல்லா சொல்லுவாங்கல்ல தோழி அம்மாவாச அன்னிக்கு ஆஹ் நம்ம வந்து தியானம் பண்ணா ந நெறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னல்லாம் சொல்லி கேள்விப்பட்ருக்கேன் செரி கோயில் தான அப்டின்னு சொல்லி போயிட்டு வந்தோம் தோழி அங்க போயிட்டு வந்து
காரணம் நம்ம எப்டி நம்ம நெனைச்சக்கிறோமோ அவ்வளோதான் நம்ம எவ்வளவுகெவ்வளோ பாசிட்டிவா இருக் கொவமா அவளுக்
கண்டிப்பா அதுக்கப்பறம் அவங்க மாளுக்கு போலான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் செரின் அங்க போயிட்டு அதுக்கப்புறம் உணவெல்லாம் சாப்டுட்டு நாங்க பெருசா அந்தம் மாதிரி இடங்களுக்கு போற வழக்கம் கிடையாது
செரி செரி உம்
செரி தங்கச்சி ஃபேமிலியோட போனனால சரி அவங்க அந்த மால்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்ச விரும்பி போவாங்க இந்த கால பெண்கள் தானே ஆஹ் அதனால செரி ஒரு அனுபவம்
ஆமா கண்டிப்பா ம்ம் போய் தெரிஞ்சுக்றோம் இங்க என்னென்ன இருக்கு இந்த இடத்துக் நம்ம வந்தோ அப்படிங்கிற ஒரு மெமரி தான் நம்ம யோசிச்சு பாக்கும்போது ஆ ஒரு நினைவு தான் வந்து நம்ம கிட்ட இதா இருக் அதுக்குதான நம்ம ப்ப புகைப்படமே எடுத்து இந்த புகைப்படத்த பாக்கும்போ நம்ம இந்த இடத்துக்கு போனோல இருந்தவங்ல
ஆஹ் பாத்துட்டு அப்பறம் மனசுக்கு நிகழ்வு நிறைவா இருந்தது ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம் தோழி
நல்லது தோழி நல்லது நல்லது நல்லது செரி தோழி நம்மளோட நேரம் முடிஞ்சது நம்ம அடுத்த அழைப்புல பேசலாம் நன்றி தோழி நன்றி